வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேமா சொல்லுங்க
ம் ம் சாப்ட்டீங்களா தோழி
ஆச்சுமா
ம் ம் இன்னைக்கி என்ன தலைப்ப பத்தி பேசலாம் தோழி
ம்
ம் நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதாவது நம்ம இருக்கக்கூடிய தெருக்கள் அல்லது ரோடுகள் அந்த மாதிரி இருக்குல்ல தோழி அதுல வந்து ஆ அந்த பகுதி மக்களே வந்து ஒண்ணு சேந்து என்னென்ன மாற்றங்கள் செஞ்சா நமக்கு நல்லா இருக்கு அப்டிங்கறத பத்தி நம்ம பேசுவோங்களா வா கன வசதி ரோடு வசதி அந்த மாதிரி ஆ நமக்கு தேவையான மக்களுக்கு தேவையான விஷயம் அத நம்ளே எப்டி செஞ்சுக்கிறது
ஓகே பேசலா
ஆ சொல்லுங்க தோழி
ஆ இப்போ ஒரு ஒரு காலனி மாரி இருக்குன்னு வெச்சுக்கோங்களே ஒரு நா நாலு தெரு அஞ்சு தெரு இருக்கு அந்த தெருவுக்கு வந்து ஒரு தலைவர்னு இருப்பாரு அந்த காலனிக்குன்னூ ஒரு ச வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒண்ணு இருக்கூ அதுக்குன்னு ஒரு லீடர் இருப்பாரு அவரு என்ன பண்ணுவாரு மழ காலங்கள்ல எந்தெந்த தெருவுலல்லா தண்ணி தேங்குது எங்கெல்லா டிரைனேஜ் ப்ராப்ளோ வருதுன்னு எல்லாத்தையு குறிச்சு வச்சுப்பாரு அதுக்கப்றோ வெயில் டைம்ல என்ன பண்ணுவாரு ஒரு மீட்டிங் மாரி போட்டு இந்த இந்த தெருவுல இன்னன்ன மாரி பிரச்சனைகள்லா இருக்கு அது ஒரு ஆ காலனியா இருக்கிறதுனால எல்லாரு வீட்ல இருந்து அவரு அவரோட அந்த அசோசியேஷனுக்கு ஒரு சந்தா போகு ஆ சந்தான்னா ஒரு ஒரு அமௌண்ட்டு ஆ அது மாசா மாசோ கட்றா மாரி ஒரு ஸ்கீம் பண்ணி வச்சிருப்பாங்க ஏன்னா இது ஒருத்தரா செய்ய முடியாது அந்த காலனில இருக்கிற அந்த அஞ்சு தெரு மக்களு சேந்து பண்ணினாதா அதுக்கு என்ன பண்ணுவாங்க வாடக வீட்ல இருக்கறவங்களு கிட்ட வாங்க மாட்டாங்க ஓன் அவுங்க அந்த குடு ஆ ஆ உரிமையாளர் இருக்காரு இல்லையா அவர்கிட்ட மட்டு ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க வாங்கிட்டு அந்த கணக்குக்கு ரோடு போட்றது மின்சார வழக்கு பழுதடுஞ்சுதுன்னா அத பாக்குறத்து அப்புறோ தண்ணி சரியா வரலன்னா லாரி தண்ணி ப்ரொவைட் பண்றது அப்புறே இந்த மாதிரி நெறய வீடுங்கள்ல வந்து சம்பு கிளீன் பண்ண மாடியில டேங்க் கிளீன் பண்றதுக்கெல்லா ஆள் கிடைக்க மாட்டின்றாங்க அதுக்கு இவங்களே வந்து இவங்களே வந்து ஆள கொடுத்து அத வந்து இந்த இந்த அமௌண்ட்ல யார் யார் வீட்டுக்கு என்னென்ன பணியா பணி நிமித் தமா ஆளுங்க போறாங்களோ அத வந்து ஒரு ஒரு வேலைக்கு ஒரு ஆளப் போட்டு அத ரிஜிஸ்டர்ல எழுதி வச்சு மாசா மாசொ ஒரு மீட்டிங் போட்டு இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த வீட்டுக் இது நாங்க பண்ணிருக்கோ இவ்வளோ பணம் சேர்ந்தது இதுல இவ்வளோ செலவு பண்ணிருக்கோ இவ்வளோ வரவு இருக்கு இவ்வளோ செலவு இருக்கு அப்டின்னு பிருச்சு காமிப்பாங்க நெறய எடத்துல வந்து ரோடு கூட சுத் சுத்தமா இருக்காது அந்த எடத்துல ரோடு போட்டு சரி பண்ணி கொடுப்பாங்க இந்து மார் நெறய் நெறயா சின்ன சின்ன வேலைகள் அதே மாதிரி அந்த இதுக் காலணிக்குன்னு ஒரு கோவில் இருக்கோ அந்த கோவில்ல ஏதாவது உழவார பண்ணி இருந்ததுன்னா வருவார் வீட்டுக்கு ஒருவர் வீதெ ஒரு ஒரு வாரமும் ஒரு அஞ்சஞ்சு அஞ்சஞ்சு வீட்டுக்கு அஞ்சு பேர கூப்ட்டு அதெல்லா ஒட்டட அழிச்சு கிளீன் பண்ணி அ பூஜ பாத்திரமெல்லா தேய்ச்சு கொடுத்து பிரசாதத்துக்கு எல்லா ரெடி பண்ணி கொடுத்து அப்பறோ இந்த அந்மாரி பிரதோஷோ ஆ சிவராத்திரி இந்த மாதிரி முக்கியமான தினங்களல்லா பால் கட் பண்ணி குடுக்கறது தயிர் கட் பண்ணி வெக்கிறது இது இளநீ உடைச்சு வைக்கிறது அபிஷேகத்துக்கு இந்மாரி சின்ன சின்ன வேலைகள்லா அவங்களாவே முன் வந்து செஞ்சு கொடுப்பாங்க
நிச்சயமா தோழி நல்லா அருமையா சொன்னீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க பழைய ஏரியாக்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில இடங்கள்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி கோயில்னுடைய அ கோயில வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகணு ஆனா வந்து பொருளாதார ரீதியா சிக்கல் இருக்கு அப்படின்னா இப்ப சிவன் கோயில் விநாயகர் கோயில் சில கோயில் கள் என்ன பண்ணுவாங்க அ வேற ஏதாவது ஒரு புதிய சாமிய கொண்டு வந்து அங்க வைப்பாங்க
ஆ
இந்த மாதிரி சமயங்கள்ல நிச்சயமா அந்த ஊர் பொது தலைவர்னு சொல்லிட்டு இருப் ப்பாங்க அவங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு ஒரு குழு மாதிரி ஃபார்ம் பண்ணிக்குவாங்க
ம்
அதுல இரண்டு அல்லது மூன்று தலைவிகள் வந்து இருப்பாங்க அவங்க அவங்களுடைய வேலை நேரம் போக மீதி நேரங்கள்ல வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று ஐம்பது ரூபாய் அல்லது நூறு ரூபாய் சதுர்த்தி பணம் அல்லது என்ன தேவை க்காக அது பண்றாங்களோ அ அதுக்கு வந்திட்டு அந்த பணத்தை வசூல் செஞ்சு அதுக்கு வந்து ஒரு கணக்கு வச்சுக்குவாங்க தோழி
ம்
இந்த விழாக்கு இவ்வளவு செலவாச்சு
ம்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் வச்சு மக்களுக்கு வந்து அறிவிச்சிருவாங்க இந்த பணம் எவ்ளோ கலெக்ட் ஆச்சு எவ்ளோ அதுல செலவாச்சு மீதி எவ்ளோ இருக்கு
ஆ
ங்கிற மாதிரி எல்லா வந்து ஆ அதை நேர்மையான வழியில நடத்தும் போது அந்த கோயிலு நல்லபடியா நடக்கும் அதே மாரியே அந்த கோயில்ல வேல செய்யற அர்ச்சுகர்க்கும் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா சரியான சம்பளம் வந்து வழங்கப்படாது
ம்
அப்ப இந்த மாதிரி வசூல் செய்யக்கூடிய பணங்கள்ல வந்து அந்த வேலயை அந்த கோயில பராமரிச்சுக்கிற அந்த அரிச்சகர் அண்ணாவுக்கு வந்து அதுல இருந்து ஒரு ஆ கணிசமான தொகைய வந்து சம்பளமா கொடுக்கறது வந்து வழக்கம் தோழி
நல்ல விஷயம்
அதே மாரி பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து விளையாட்டு இது எதுமே இருக்காது
ஆ
ஆ பெரிய பூங்காக்கள் வைக்க முடியல அப்படின்னாலு ஒரு சிறிய விளையாட்டு கூட மாதிரி அனைத்து பொதுமக்களு குழந்தைகள் இருக்க கூடிய அனைத்து பெற்றோர்களு இவ்வளவு தொகைகள் வந்து ஆ கான்ட்ரிபியூட் பண்றது அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவங்க வந்து வசூல் செய்து ஒரு பொதுவான ஒ ஒரு தனிப்பட்ட வீட்டிலோ அல்லது பொதுவான ஒரு இடத்திலோ வந்துட்டு அரசாங்கம் அ அ அனுமதி கிடைக்குனா அரசாங்க இதுல பண்ணுவாங்க அப்டி இல்லைன்னா யாராவது ஒருத்தருனுடைய சொந்த நிலத்துல
ம்
ஒரு நாலஞ்சு விளையாட்டு இது வந்து போட்டு அதுல மாலை நேரங்கள்ல வந்து மக்கள் வந்து நடைபயிற்சி மேற்கொள்வது அல்லது குழந்தைகள் விளையாடுவது அது அந்த மாதிரியான செயல்பாடுகளும் வந்து ஆ சில இடங்கள்ல வந்து நடக்குது தோழி அதா ந்து நம்ம யாரையும் எதிர்பார்க்காமல் நம்முடைய தேவைகள வந்து நம்மளே பூர்த் தி நேர்மையான வழியில பூர்த்தி செஞ்சுக்குறது
ம் நல்லாதா இருக்கு இந்த விஷயமு
நிச்சயமா தோழி அதே மாதிரி பாத்தீங்கனா சில ஆதரவற்ற இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் அல்லது அனாதை இல்லங் கள்ல வந்து என்ன பண்ணுவாங்கனா ஆ அதாவது பொதுவான விழாக்கள் வருல தோழி அதாவது தீபாவளி பொங்கல் அல்லது கிறிஸ்மஸ் நியூ இயர் அந்த மாரி இடங்கள்ல வந்துட்டு அந்த மாரி விழாக்களின் போது அந்த ஏரியால இருக்குற எல்லா பொது மக்களயும் வந்து கூப்புடுவாங்க தோழி அதுலா யாருகிட்டயு பணோலா கேக்க மாட்டாங்க ஆனா அந்த மாரி ஒரு விழா நடத்தும் போது நமக்கே தெரியுல ஒருவர் நால அத கண்டிப்பா வந்து எடுத் து செய்ய முடியாதுனு அந்த மாரி சமயங்கள்ல என்ன பண்ணுவாங்கனா அங்க ஒரு நூறு மக்கள் இருக்காங்கனா குறைந்தது ஒரு நான்கு அல்ல து ஐந்து பேரு வந்து
ம்
வழி இருந்தது நாங்க வந்து கேக்கு வாங்கி தரோ
ம்
நாங்க வந்து உணவு அ உணவுகள்ல ஏதாவது ஒரு சிறு பங்கு வந்து நாங்க ஏத்துக்குறோ
ம்
அந்த மாதிரி வந்து அவர் அவர்கள் விருப்பத்தின் பேர்ல வந்துட்டு அ செய்வாங்க தோழி மீதி பெரும் தொகையை வந்து அந்த நிறுவனர் வந்து போட்டு அந்த ஒரு சமத்துவமான விழாக்கள கொண்டாடுவது எங்க ஊர்ல சில இடங்கள்ல வந்து முதியோர் இல்லங்கள்ல வந்து நடக்குது தோழி
ஓகே இல்லியே நாங்க இருந்த நாங்க ஒரு இதுல இருந்தோ அபார்ட்மெண்ட்ல இருந்தோ அங்க வாங்குவாங்க பணோ ஆனாக்கா என்ன செலவெல்லா வந்து க கண்ணுலயே காமிக்க மாட்டாங்க மெயின்டன்ஸ் மெயின்டன்ஸ்னு வாங்கிப்பாங்க அவ்ளோதா அதுக்கு உண்டான எந்த வித எதுவு நடக்காது ஓகேமா வேற என்னமா
நிச்சயமா தோழி கேக்குதுங்ளா
ஆ கேக்கறது வேற வேற ஏதாவது பேசலாமே
ஆ நிச்சயமா தோழி ஆ மாலை நேரங்கள்ல குழந்தைகள் வந்து தங்களுடைய நேரத்த எப்டி செலவழி க்கிறாங்க அப்டிங்குறது இதனை ஒட்டி நம்ம தொடர்ந்து பேசுவோம் தோழி அ பள்ளியிலிருந்து அ வரக்கூடிய மாணவர்கள் வந்து பாத்தீங்கனா சுமார் ஒரு அரை மணி நேரம் அல்லது முக்கால் மணி நேரம் அ அவர்கள் தங்களுடைய ஓய்வு நேரத்த வந்து சில பேர் பூங்காக்கள்லா வந்து கழிக்கிறாங்க
ம்
அ சில பேர் வந்து டிவி பார்ப்பது அல்லது தங்களுடைய நண்பர்கள் அல்லது தோழிகளோடு விளையாடுவது
ம் ம்
அந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து செய்யறாங்க அதே தொடர்ந்து அவங்க வேற என்ன செய்யலாம் தோழி
ஆ இதலென்ன அவங்க என்னா உதவி பண்ணலா பெரு வயசானவங்க இருந்தாங்கன்னா அவுங்ள கூட்டின் போயி பார்க்ல ஒக்காத்தி வைக்கிறது அவுங்க அவுங்க கூட கொஞ்ச நேர பேசுறது அவுங்ளுக் அவங்க மூலிமா சில அறிவுரைகள் எல்லா கேட்டுக்கறது
ம்
கத சொல்ல சொல்லி கேக்றது அப்றோ நா இந்த புள் பசங்களுக்குள்ள இன்ன ஒரு நான் கொஸ்டின் ஆன்சர் கேக்ற மாரி வச்சுக்கணு அது வந்து இந்த வினாடி வினா வினாடி வினா மாரி வச்சு பண்ணனு அப்பறோ இந்த கைப்பந்து கூடைப்பந்து எல்லா இருந்ததுன்னா அதெல்லா கொஞ்ச நேரோ விளையாடலா
ம், ம்
இல்ல எனக்கு அதெல்லா வேண்டா எனக்கு உடற்பயிற்சி பண்ணா புடிக்குன்னு சில பசங்க சொல்லுவாங்க அவுங்ளுக்கு வந்து கொஞ்ச உடற்பயிறச்சி கொஞ்ச வச்சி அதுல எப்டி சின்ன சின்ன இது ஐட்டோ ஏன சின்ன பசங்கன்றதுனால அவுனுக்கு நெறைய குடுக்க கூடாது ஆ எப்டி உடற்பயிற்சி பண்ணம்னு அதுக்கு ஒரு குடுலியே ஒருத்தர சொல்லி் குடுத்து அந்த மாரி பண்ண சொல்லலா இல்லனா வாக்கிங் போக சொல்லலா எவ்ளவுக்கு எவ்ளோ நடக்கியோ அவ்ளவு ஒனக்கு ஒடம்புல ரத்த ஓட்டம் நல்லா கெடைக்கும்பா அப்டின் சொல்லி அந்த பார்கையே சுத்தி சுத்தி இத்தன தரவ வந்தா போது ஒரு வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர்ல நடந்துட்டு வரணு பிப்டீன் மினிட்ஸ் நடக்கணு டைம் பிக்ஸ்பன்னி குடுக்கலா நெறைய விஷயங்கள் இருக்கு
நிச்சயமா தோழி நிச்சயமா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குழந்தைகள் வந்து வீட்டுக்கு வெளியில போயி விளையாட விரும்ப மாட்டாங்க
ஆ
அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ்லயே வந்து பாத்தோம்னா
ம்
ஆ இப்ப அறிவு சார்ந்த பல வெளயாட்டுகள் வந்து வந்துருக்கு
ஆமா
அதுல வந்து பாத்தீங்க அப்டின்னா சில கார்ட் கேம்ஸ் எல்லா வெச்சி வெளயாடுவாங்க அதாது அவர்களுடைய அறிவுத்திறனை வளர்த்துற மாதிரி
ஆ
ஆ நெறைய கார்ட்ஸ் வந்து குடுத்துருவாங்க அந்த கார்ட்ஸு வந்துட்டு அவங்க அசைன் பண்ணி ஒரு வீடாவோ அல்லது மைதானமாவோ அவுங்ளுக்கு பிடித்த உருவங்கள் வந்து அதுல சொல்லிரு ப்பாங்க தோழி
ஆ ஆ
அந்த உருவத்த அவங்க வந்து கடைசியா கொண்டு வரனு அதுல ஒரு அது கார்டு அளவு நாப்பது கார்டு வந்துட்டு இருக்கும் தோழி அந்த ம் ம் கார்ட வந்து அவங்க அதுக்கான நெறிமுறைகளையு குடுத்துருப்பாங்க
ஆஹா
அந்த நெறிமுறையை பின்பற்றி அவங்க வந்து செய்யற மாரி இருக்கும் தோழி தொடர்ந்து அடுத்த இதுல தொடர்ந்து பேசுவோம் தோழி என்னுடைய ஆ நன்றி தோழி ம்